சொல்லுமா
வணக்கம் நல்லா
வணக்கம் நல்லாருக்கேம்மா
ம் இன்னக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப் வகைகள் பத்தி அ பேசி தெருஞ்சுக்கலா அப்டின் சொல்ட்டு கூப்ட்ருந்தங்க ஆ இப்ப வந்து பாத்தோம்னா நம்ம இப்ப இங்க வந்து காலேல நடைபயிற்சில்லா போகும்போது பாத்தோம்னா இந்த முடக்கத்தான் சூப்பு அல்லது வல்லாறை ஆ அந்த மாதி மாதிரி நெறையா வகைகள் சூப் வந்து எங்க ஊர் சைட்ல வந்து விப்பாங்க
ஆ ஆ
ஆனா வந்து என்ன என்னன்னா நம்ம இயற் கையா செய்ற சூப்கள் வந்து நல்லதா ஒரு சிலர் வந்து அந்த பவுடர் வாங்கி அதுல வந்து செஞ்சுட்டு வராங்கல்லங்க
உ ஆமா
அது வந்து சிறந்ததா அப்டீங்கறத பத்தி பேசலான்னு சொல்லிட்டு கூப்ட்ருந்தங்க
ஆ அது இயற்கையா பண்றதுதா நல்லதுமா செயற்கையா வந்து அந்த பவுடரு வந்து எப்டீன்னா அவுங்க அதெல்லா காய வெச்சு பவுட்ரு பண்றாங்க அது எந்த அளவுக்கு பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது எவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது நல்லா வாஷ் பண்றாங்களா அத வந்து அத டிரையர்ல போட்டு ட்ரை ட்ரை பண்றாங்களா இல்ல வெயில்ல காய வெக்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது அதனால நம்ம வீட்லயே அப்போதிக்கு ஃப்ரெஷ்ஷா ஆ வல்லாரக்கீர போட்டு சூப் பண்ணலா தக்காளி ப்பழோ போட்டு சூ பண்ணலா அப்பறோ முருங்க கீர இல்ல அதுல சூப் பண்ணி சாப்புட்லா
நிச்சியமா
நறீயா இருக்குது சூப்பு வகைகள் நறையா இருக்குது வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து சூப் பண்ணலா இல்ல வாழைத்தண்டையே கட் பண்ணி வேக வெச்சு அத சூப்புல போட்டு குடுக்கலா அதலா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தா சாப்புட்ணோ வாழத்தண்டு முட்டி வலி வந்துரோ இல்லனா முட் முட்டில இருக்குற அந்த பேஸ்ட்ட வந்து அது அப்சர்வ் பண்ணிடோ ஆயில அதனால வீக்லி ஒன்ஸ்தா சாப்புட்ணோ
ஓ
வேற என்ன தெரீணோ
நீங்க இல்ல அதுலதா எதாவது ஒன்னு ரெண்டு சூப்பு வகைகள் பத்தி இது பண்ணலானு சொல்லிட்டு நார்மலா இங்க முருங் முருங்கை கீரை வந்து சூப் வெச்சு குடிப்போ
ஹ
வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த முருங்கை தழைய வந்து நல்லா தண்ணீல போட்டு அலாசி எடுத்துட்டு நா கிளீன் பண்ணி போட்டுட்டு அதில் மூன்று அல்லது நான்கு டம்ளர் தண்ணீர் விட்டு கொஞ்சோ சீரகம் கொஞ்சம் மிளகு
ம்
கொஞ்ச சின்ன வெங்காயம் ஒண்ணு ரெண்டு பல்லு பூண்டு ஆ கொஞ்சம் உப்பு ஆ போட்டு நல்லா நம்ம நாலஞ்சு விசில் சுவைக்கு தேவைப்பட்டா தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி உள்ள போட்டுக்கலா
ம்
அந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டதுக்கப்புறோ அத நல்லா வடிச்ச ஆளுக் கொரு டம்ளர் வந்து குடிச்சுக்குவோ
உம் நா பண்றது எப்டி தெரியுமா நானு தக்காளி சூப்போ வெஜிடபிள் சூப்புலா பண்ணுவே கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பீட்ரூட்டு அ கொத்தவரங்கா அவரக்கா வெண்பூஷணிக்கா எல்லா நறுக்கி ஒரு பெரிய கப்பு நறுக்கி வெச்சிருவே இத வந்து நல்லா ரெண்டு விசில் விட்ருவே அதுல ஒரு கரண்டி எடுத்து மிக்சில நல்லா கூழ்ட்டோ அரச்சு வெச்சுப்பே கூட குக்கர் பேன் இருக்குல்ல அத வச்சு நல்லா ஒரு நெல்லிக்கா அளவு வெண்ண போடுவ
உம்
வெண்ண போட்டுட்டு வெண்ண கரஞ்ச உடனே பெருஞ்சீரகம் அ கொஞ்சம் பெருங்காயம் அ கொஞ்சம் ம் மஞ்சப்பொடி இத போட்டு நல்லா பொரிஞ்ச உண்ணே ஒரு ரெண்டு பூண்டு தட்டி போடுவ
உம்
பூண்டு வந்து எந்த சூப்பு சாப்ட்டாலும் வாயு சேராம இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பூண்டு தட்டி போடுவ அப்புறம் இதுலயே வந்து இஞ்சில இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுருவ போட்டு டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்ருவே நல்லா தல தல தள தளன்னு கொதிக்கும் உப்பு அளவா போட்டுரணும் கொதிக்கும் கொதிச்ச உன்னே இந்த அ அரச்சி வச்சிருக்கோம் பாத்தியா கொஞ்சம் காய்கறி காய்கறிகள அதையும் அதுல போட்டு ஒரு கொதி வந் வந்தடனே இந்த வேக வச்ச காய்கறிய அதுல போடுவே
அ
இதோட கார்ன்பிளாக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் எடுத் து கரச்சி அதுல விட்டு ட்டு தண்ணி எல்லா அளவா இருக்கா அந்த சூப்பு சாப்பிடும்போது அ காயும் வரணும் அந்த சூப்பும் வரணும் ஸ்பூன்ல அந்த மா ரி கொஞ்ச தண்ணியா இருக்கணும்
உம்
கெட்டி ஆயிட கூடாது அந்த
உம் உம் உம்
அந்த பதத்துக்கு இது பண்ணிட்டு நெறைய கொத்தமல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி தூவி விட்ருவேன்
உம் உம்
இதுதான் நா பண்ற சூப்பு இதுக்கு வந்து சாட் மசாலா கூட கொஞ்சம் போடுவ அந்த அதுல வந்து விறுவிறுப்பா இருக்கும் சாப்புட்றதுக்கு அ ஆம்ச்சூர் பொடி வாங்கி வச்சுப்பேன் அது கொஞ்சம் போடுவ புளிப்பு சுவைக்கு
ம்
இதாப்லு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும் போது
நாங்க இங்க என்ன பண்ணுவோனா இந்த கிழங்கு வகைகள் அல்லது அந்த சிறுதானியத்துல வந்து ட்டு ஒரு சூப் வைப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சிறுதானிய அரிசி வந்து இருக்குல்லங்க அது வந்து கொஞ்சம் எந்த அரிசி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் வரகு சாமை எது நமக்கு என்ன சுவை புடிக்குதோ அத எடுத்துக்கலாம்
அ
அத வந்து நைட்டே ஊற வச்சுக்லாம் அப்டி இல்ல அப்டின்னா அத வந்து பல்ஸ் மோட்ல அந்த அரிசி வந்து தெரியாம இருக்கறக்கு பல்ஸ் மூட்ல இது பண்ணும் போது ஆக்கி ரொம்ப பவுடர் மாரி பண்ணிறக் கூடாது
செரி செரி
இப்ப கருப்பு கவுளி இல்லனா நம்ம ஒண்ணு ரெண்டு பல்ஸ் விட்டுக்கலாம் வரகு சாம இல்லன்னா அது ஆல்ரெடி ரொம்ப சின்னதாதான் இருக்கும் சோ ஒரு பல்ஸ் விட்டம்னா நமக்கு போதுங்க
சரி
அது வந்து நல்லா ஒரு ம மூண் நாலு தடவ நம்ம ஒரு இதா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு அல்லது நாலு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அதுல வந்து மிக்ஸ் சீல என்ன பண்ணுவோன்னா ஒரு கை சின்ன வெங்காயம்
ம்
அப்றோ கொஞ்சோ ஒரு நாலஞ்சு பல் பூண்டு
ம்
கொஞ்சோ இஞ்சி
ம்
அதுக்கப்றோ ஒரு அர ஸ்பூன் சீரகம் ஒரு அர ஸ்பே அர ஸ்பூன் வந்துட்டு மெளகு
ம்
காரத்துக்கு வந்து அந்த மெளகே சரியா இருக்கும் காரோ தேவப்பட்டதுன்னா ஒரு அர பச்ச மொளகா
ஓகே
கொஞ்ச கருவேப்புல கொஞ்ச புதினாத்தல இதெல்லா போட்டு நல்லா நம்ம வந்து அரச்சுக்கணு அரைக்கும் போது நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரு
ஓகே
அத வந்து இந்த நம்ம அரிசி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்லங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி அதுல வந்து இந்த பேஸ்ட்ட வந்து உள்ள போட்ரணு போட்டு நல்லா கரச்சு விட்டுட்டு அ நமக்குத் தேவையான அளவு உப்பு கொஞ்ச மஞ்சத்தூள்
ம்
சுவைக்கி தேவப்படுதுன்னா கொஞ்ச கரம் மசாலா
ஓகே
இது வந்து போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எறக்கிட்டோ அப்டின்னா அது வந் த்து நமக்கு அ என்ன சொல்றது மசாலா சூப் அப்டின் சொல்லுவோல்ல அந்த ஏனா சிறுதானியம் வந்து நமக்கு கொஞ்சோ சுவை கம்மியா இருக்கு அரிசி சாப்புறதுக்
ஆமா ஆமா
அப்ப இந்த மாதிரி மசாலா அரச்சி நம்ம செஞ்சு ஊத் தும் போது அது வந்து நமக்கு கொஞ்சம் சுவை கூடுதலாருக்
ஓகே ஓகே அ
கில லேசா பெப்பர் பவுட்ரு வந்து போட்டு அப்றோ அந் த மிச்சர் இருக்குல்லங்க பூந்தின் சொல்லுவோல்ல அது வந் து நம்ம மேல தூவி குடுத்தோ அப்டின்னா அந்த கடைகளெல்லா சூப் விக்கிறாங்கல்ல அந்த சுவையில வந்து நமக் அந்த சூப் வந்து இருக்கு
ஓகே ம் நல்லாருக்கு நா பண்ணி பாக்குறே ம் ஆனா நா எல்லாத்துக்கு நா வெண்ண போடுவேம்ப்பா வெண்ண இல்லன்னா நெய்யி அத போட்டுதா நா தாளிப்பே இப்ப நீங்க இந்த மாரி குக்கர்ல வேக வச்சு எடுத்தா கூட அ வ நல்ல ஒரு கரண்டி ஏன்னா இப்ப எப்டி நீங்க ஒரு நாலு பேர் சாப்புட்ற அளவுக்கு பண்ணியிருப்பீங்க ஒரு கரண்டி ந நெய் எடுத்துக்கணு ஒரு கரண்டினா பெரிய கரண்டி இல்ல ஸ்பூ ஸ்பூனுக்கு அடுத்த லெவல் அத போ அத விட்டுட்டு அது சுட்ட சுட்ட ஒட்னே சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு இந்த நீங்க வேக வெச்சிர்க்கீங்க பாருங்க அத அப்பிடியே அதுல ட்ரான்ஸ்ஸர் பண்ணனு அவ்ளோதா ஒரே கொதில நிறுத்தீர்னு நல்லாருக்கு மணமாருக்கு காரோ இருந்தா கூட அந்த நெய் வந்து அந்த உள்ள போய் காரத்த தாக்காது
ம் நா ட்ரை பண்ணி பாக்றங்க அது ஏ நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதில்லன்னா இங்க அதிகபட்சமா க்ளைமேட் கூலிங்காவேதாருக்கு
செரி செரி செரி
இந்த நெய் வந்து இந்த சாப்பாடு சூடா அல்லது கொழம்பு சூடாருக்கும்போது உள்ள மிக்ஸ் பண்ணம்போது அது எதுவு எஃபெக்ட் பண்றதில்ல ஆனா நெய் அல்லது வெண்ண தொறந்து யூஸ் பண்ணம்போது கொஞ்ச சீக்கிரோ சளி புடிச்சிக்கிது மலையடிவாரோ அ ஊர் அப்டிங்கிறனால
சேரி செரி செரி
அத்னால நெய் பாட் டிலு இங்க அந்த பால்கார் அந்த தாத்தா சில தடவ தருவாங்க
ம் ம்
இல்ல அப்டின்னா நம்ம கடைகள்ல வந்துட்டு கடைகள்ல வாங்கறதா அவ்ளோ சுவையா இருக்கிறதில்ல இவங்க வந்து அவங்ளே ரெடி பண்ணி தராங்க
ஆ இங்க எங்களுக் அப்டிதா இங்க ரெடி
அந்த ஆ
அங்கதா போய் வாங்கிக்கிறோ
ஓ இப்ப அந்த மாடு கண்ணு போட்டனால ரொம்ப டிமேண்ட் ஆய்ருச்சுங்க அவங்க வீட்டுக்கெல்லா போக மீதி இருந்தா மட்டுந்தா சேல்ஸ் பண்ணுவாங்க கடைகள்ல வாங்குனா அது வந்துட்டு அ அந்த ஒருஜினல் நெய்யோட சுவை வந் து வரதில்ல அந்த டால்டா மிக்ஸ் பண்ணீர்றாங்க
ஆ கரெக்ட்டு
அப்ப அது வந்து கெட்டியா இருக்கு ஆனா வாசன வரதில்ல அஹ
ஆ அதுலே தெரிஞ்சிக்கலா
ஆ நிச்சயமா நிச்சயமா அப்ப அவங்க டால்டா அதிகமா மிக்ஸ் பண்ணீர்ந்தாங்கன்னா நம்ம உணவுல சேத் தும் போதே நமக்கு தெரியு ஒரு மாரி நெஞ்சு கரிப்பு அது ஒரு மாரி ஜீர்ணமே ஆகாத மாதிரி இருக் கு அப்பவே தெரிஞ்சிக்கலா வா வந்து அவங்க டால்டா மிக்ஸ் பண்ணீர்க்காங்க அதிகமா அப்டின்
அதாவ்து முந்திலா டால்டாவே தனியா விக்கும்மா வனஸ்பதின்னே வி க்கு அதுதா நாங்க வாங்கி ஆ ந எதாவ்து பக்ஷணங்க பலகாரம் பண்றத்துக்குல்லா கொஞ்சோ காச்சி உட்டு செய்வாங்க வீட்ல நல்லார்க்கு
ஆனா அந்த வனஸ்பதி வந்து எப்பாதுதா பயன்படுத்தணு அது அந்தளவுக்கு ஒடம்பு க்கு வந்து நல்லது கிடையாது அது கொலஸ்ட்ரால் கண்டன்ட் அதிகமா இருக் கக்கூடிய பொருள்கள்ல ஒன்னு
நிச்சயமா
ஆனா நானு பாத்திருக்கே சின்ன வய்சுல என்னுடைய அம்மா வந்து அத பயன்படுத்துவாங்க
ம் ம்
ஆனா அத பத்தினா அந்த அவேர்னஸ் இதெல்லா படிக்கும்போது அதா தெரில அவுங்களுக்கு அது நமக்கு தெரிய வரும்போது அத தெரிஞ்சு நம்ம ஏன் பயன்படுத்தணோ அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு பதுவாதான் இந்த நெய் வாங்க ஆரம்பிக்கும்போது இவங்க கிட்ட நெய் வாங்கி பழங்குனதுக்கு அப்புறோம் வெளியில வாங்கனா அது புடிக்க மாட்டேங்குது
ஆ
அதான் டால்டா மிக்ஸ் ப ஒரு தடவ ஆன்லைன்
ஆ எப்டி
இவங்க வந்து இவங்க இவங்க வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வெச்சுக்குவாங்க அது போக எக்ஸஸா இருந்தா நம்மளுக்கு கூப்ட்டு சொல்லுவாங்க நம்ம நம்ப கேட்டா சொல்லுவாங்க நம்ம போய் கேக்கணும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் க்கு இடையில நெய் இருந்துச்சு னா சேர்ந்துச்சுன்னா எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி வெச்சிரனும்
ஓகே ஓகே
அப்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்களே வெண்ணெய் எடுத்து வச்சு காய்ச்சி ஒரு சம்பளத்துல வந்து ஊத் ஊத்தி தருவாங்க
அ அ என்ன ரேட்டு பா அங்களான்
வெலை வருதுங்க நா வாங்கும்போது எட்நூறோ எட்நூத்தம்பது வரைக்கி இருந்துச்சுங்க
ஆ இங்கேயும் அப்டிதான் கால் கிலோ எரநூறு ரூபா
ஆ இப்ப வந்து அந்த மாடு கண்ணு போட்டனால இப்போதைக்கு அவ அவன் இல்ல டின்டாங்க
செரி
ஆமால கடையல தான் வாங்கி வெச்சோம் ஆனா அது வந்து சுவை இல்ல இப் இப்ப வீட்ல இருக்ற நெய் வந்து வாசனையே இல்ல
அ
ஆனா அதுவுமே வந்து வேறொரு பால் வியாபாரோம் இந்த வந்து நம்ம இந்த மலிக கட முன்னாடி நறைய பேர் பால் வியாபாரோம் பண்ணுவாங்க அவங்கெல்லா ஒருத்தர்கிட்ட தான் வாங்கிட் வந்தோ ஆனாலுமே அது நெய்யோட சு சுவையே இல்ல
இல்ல மா அது வந்து அப்டியே ஆர்டிஃபிஷியல் நறைய கலப்படோம்
ஆ ஆதனால அது பெருசா பயன்படுத்தவே புடிக்கல செரி வீண் பண்ண கூடாத் துங்குறனால அப்பப்ப அன்னதானம் செய்யிறப்ப அல்லது வீட்ல ரேர்ரா தான் அத வந்து யூஸ் பண்றோம் ஒரிஜினல் நெய் அப்டினா அது ஒரு பத்து நாள்ல காலி ஆயிரும் அல்லது ஒர் ஒரு மாஸ்ல காலி ஆய்ரும் காலி ஆகாம அந்த பாட்டில் இருக்கு அப்டினா அந்த நெய் வாஸ் வாசன இல்ல என்ன பண்றதுன் தெரியாம வச்சிருக்கோன்ட் டுத்
தில்லா நீங்க